ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கோ ராதா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ லட்சுமி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே
அப்பற சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சுல பேசி அப்பற பாத்து ரொம்ப நாள் ஆச்சு
ஆமா நம்மல்லா ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம சின்ன பிள்ளைல வெளயாண்டுட்டு திரிஞ்சது
ஆமாங்க
அதல்லா நெனைச்சு பாத்தே அதா சேரின்னு சொல்லிட்டு கால் பண்ணே
ஓ திடீர்னுு எங்க ஞாபக வந்துருச்சா உங்களுக்கு
ஆமா இப்பல்லா இன்ஸ்டாகிராம்ல எல்லா வந்து நைன்டீ கிட்ஸ்சு மெமரிஸ்னு சொல்லா போறாங்கள அந்த மாரில்லா பாக்கும்போது ஞாபக வந்து ச்சு அதுனாலதா உங்கள கூப்ட்ட நம்ம சின்ன வயசு ல எவ்ளோ சின் சந்தோஷமா இருந்தோ அப்ப இருந்த சின்ன சின்ன இந்த விஷயத்தலா நெனைச்சு பாத்துட்டுருந்தே அதனாலதா அப்டியே கால் பண்ணே
இப்பவாச்சு ஒங்களுக்கு என்னோட ஞாபக வந்துச்சே
ம் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நமக்கு ஞாபகப் படுத்த போது தான பழைய நெனைவெல்லா நமக்கு திரும்பி கெடைக்குது
ஆமாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மையான விஷயந்தா இப்ப நம்ம இங்க ஸ்கூலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம நம்மளோட பள்ளி பருவங்கள நினைச்சு பாக்கும் போது நமக்கு அதுல ஒரு சந்தோஷ தா
அது என்னமோ உண்மதா
அப்பல்லா வந்து எந்த கவலையு இல்லாம நல்லா ஜாலியா பேய்கிட்டு இருந்தோ
ஆமா
இப்ப ஆயிரத்தி எட்டு தலைவலி நமக்கு இருக்கு
அது என்னமோ உண்மதா
அப்பெல்லா நம்ம வந்து சந்தோஷத்த மட்டும்தா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோ இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லா இப்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க
அது என்னமோ உண்மதா இப்பல்லா பாத்தீங்கன்னா எல்லா பேரு நம்மள மாதிரல்லா யார சின்ன பிள்ளைங்கல்லா பாத்தீங்கன்னா என்ன ஸ்கூலுக்கு போக அப்பற வந்து மொபைல் போன் எடுக்க இந்த மாதிரிதா அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு நம்மள மாதிரி என்ன விளையாட இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்த இந்த மாதிரியா இருக்காங்க அப்ப இருக்கவங்களுக்கும் இப்ப இருக்கவங்களுக்கும் எவ்ளோ டிஃரென்ஸ் இருக்கு பாத்தீங்களா முன்னாடி எல்லா நம்ம எப்டி ஸ்கூல்ல வந்து கபடி அப்டி அப்பற வந்து இது அது என்னது எவ்ளோ வெளயாட்டு வெளயாண்டிட்டு இருந்தோ இப்பல்லா அந்த மாரி வெளயாடுறதுக்கு எடமு இல்ல பிள்ளைங்களுக்கு நேரமு இல்ல வந்தாங்களா மொபைல் ஃபோன் எடுத்தாங்ளா டிவி கேமு டிவி கேமு இப்டித்தா அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு
ஆமா இப்ப இருந்தே சின்ன கொழந்தைங்க இப்ப ஒரு வயசு ரெண்டு வயசுலா வந்து ஷாட்ஸு பாக்குறே யூடூப்ல பாட்டு பாக்குறன்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சுக
டெக்னாலஜி வந்து மனுஷங்கள அப்டி மாத்திருச்சு
டெக்னாலஜி ஒரு பக்க வளந்துட்டே போனாலு அதுக்கான டிரராபேக்ஸ் வந்து இருக்கத்தா செய்து அதுக்கு நம்ம பிள்ளைங்களோட வளர்ப்பு ஒரு உதாரண நா நினைக்கிற
கண்டிப்பா உண்மதா
நம்மல்லா ஸ்கூலுக்கு எந்திரிச்சு அம்மா எழுப்புறது முன்னாடி நாம எந்தந்துச்சு யூனிஃபார்ம் போட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போகு ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லா நைட பன்னெண்டு மணி ஒரு மணி வர அ யூடியூப்ல சார் ச்சு பாக்றே சார்ட்ஸ் பாத்தா தா சாப்டுவே அப்டின் சொல்லி அடம் புடிச்சு நைட்டு தூங்கலேட் டாக்குதுக காலைல அதுகள எந்திருச்சு கெளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிறதுக்குள்ள போது போது ஆய்ரு
அது என்னமோ நீங்க சொல்றது உண்மதா இப்ப பிள்ளைங்க என்ன நம்மள மாதிரி என்ன சாப்ட்டுட்டு கரெக்ட் டைம் தூங்கிட்டு ஹோம் ஒர்க் முடிச்சு அப்டியா இருக்காங்க அப்டியெல்லா கெடையாதே அவங்க பாட்டுக்கு வர்றாங்க டிவி பாக்குறாங்க ஃபோன் நோன்றாங்க இப்டித்தா அவங்க லைஃப் போய்ட்டுருக்கு நைட்டு பே ஈவன் வந்து இ பேரண்ட்ஸு கூட ஒரு டைம் மிஸ்டேக்ன் சொல்லலா நம்ம படிக்கிற காலத்துலலா என்ன பண்ணுவோ நம்மல்லா எட்டு மணி ஒன்பது மணிக்கு சாப்ட்டு தூங்கிடுவோ ஆன இப்ப பேரண்ட்ஸு வந்து ஒரு மணி ரெண் எட்டு மணி வர அவங்க மொபைல் ஃபோனு டிவி அப்டின் சொல்லி பாக்குறாங்க சோ அவங்களோட சேந்து பிள்ளைங்களு சேந்து அப்டியே உக்காந்து பாத்து அவங்களு ஒரு மணி ரெண்டு மணி வர தூங்காம அத வந்து பிள்ளை ங்கள நம்ம வந்து கொற சொல்ல முடியாது பெத்தவங்க தா அதுக்கு ஒரு மூல காரணம்ன் கூட நம்ம சொல்லலா
நீங்க சொன்னது வந்து வாஸ்தவமான பேச்சு தா நம்மள பாத்துதா நம்ப பிள்ளைங்க வந்து வளருவாங்க எந்த பிள்ளையு வந்து பெறக்கு போதே வந்து நா செல்லோடதா இருப்பே செல் பாத்தா தா சாப்டுவே அப்டின் சொல்லி வர்றது கெடையாது பெற்றோர்கள் வந்து அவங்கவங்க வசதிக்காக பிள்ளைங்கள்ல வந் வந்து மொபைல் பாக்க விடுறது டிவி பாக்க விடுறது இந்த மாரி வந்து பழக்கப்படுத்திட்டாங்க அவங்களோட வேலைய வந்து எளிமையாக்குறதுக்காக கொழந்தைகளுக்கு சொல்லி் குடுத்தது வந்து கடைசி அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயி வந்து நிக்குது அதுதா இப்ப த்த காலநிலைல நடந்துகிட்ருக்கு
அது என்னமோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்தா எதுக்காக பண்றாங்கன்னா பெத்தவங்க வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஃபோனோ இல்ல டிவியோ குடுக்கலனா பிள்ளைங்க என்ன பண்ணுங்க அவங்கள நச்சு பண்ணுங்க அவங்க வந்து ரிலாக்ஸ்ட் ஆகறதுக்காண்டி பிள்ளைங்கள இப்டியே டைவர்ஷன் பண்ணிடுறாங்க ஈவன் சாப்டு போது கூட அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்கள வந்து சோறு ஊட்றதுக்காக வெளிய கூட்டிட்டு போயி காக்கா காமிச்சே நிலாவா காமிச்சே அப்டின் சொல்லி சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தோ ஆனா இப்ப என்ன அப்டியா பண்றாங்க மொபைல்ல வந்து இந்த கார்ட்டூன் டிவி கார்ட்டூன்ல வந்து மொபைல் இந்த கிட்ஸு கிட்ஸ்சுக்கு ஏத்த மாதிரி சாங்ஸ் இந்த மாரி வச்சு குடுத் தோ அவங்களுக்கு அது ஃபிரம் த பிகினிங்லருந்து அவங்க அதுல டைவர்ஷன் ஆய்றாங்க சோ நம்ம வந்து கொழந்தைங்கள இங்க வந்து கொற சொல்ல முடியாது எல்லாத்துக்கு காரண பெத்தவங்கதா அவங்க வந்து அவங்க வேலைய வந்து ஈஸியா முடிக்கணு அவங்க ஃப்ரீயா இருக்கணு அப்டின்றதுக்காக பிள்ளைங்களுக்கு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து இனிஷியேட் பண்ணிட்றாங்க அதுலருந்து பிள்ளைங்கனால வெளிய வர வர வர முடிய மாட்டது
ஆமா இப்பல்லா வந்து அவுட்டோர் கேம்ஸ்ல போய் கொழந்தைங்க விளையாடுறது வந்து ரொம்ப கம்மியாய்ருச்சு நம்மல்லா வந்து அ கில்லி நுண்டின் சொல்லி விளாடுவோ கபடி விளாடுவோ பால் தூக்கி போட்டு விளாடுவோ இந்த மாரில்லா ஷட்டில்காக் இருக்கு இந்த மாரில்லா நம்ம விளாடிக்கிட் இருந்தோ ஆனா இப்ப இருக்க எந்த பிள்ள வந்து வெளிய போது அதுக்கான காலநிலையு இல்ல பிள்ளைங்க வெளிய போறதுக்கானந்த அது என்ன சொல்லுவாங்க இடம் வந்து கஞஜெஸ்டடா இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு எடமே கெடையாதுங்க போது அதுகளு என்னா பண்ணுங்க வீட்டுக்குள்ளயே தா இருந்து விளாடுற மாரி இருக்கு அப்ப அதுக என்னா பண்ணுங்க மொயபோ அட்டல் கேம்ஸ் டிவியதா வந்து பாக்குங்க அதுகளுக்கு வேற வழி இல்லைல்ல
அது என்னமோ உண்மைதா இன்னொன்னு வந்து நம்ம சின்ன பிள்ளைைல இருக்கு போதுலா வந்து எப்டின்னா லீவு உட்டுட்டா என்ன பண்ணுவோ அ ஃப்ரெண்ட்ஸ்சு அப்டின் சொல்ட்டு பக்கத்துலயே சுத்தி முத்தி விளையாண்டுக்கிட்டு அப்டி இருப்போ ஆனா இப்பல்லா அந்த மாரி கெடையாது அது மாரி நம்மச்சி லீவ் விட்டா என்ன பண்ணுவோ பாட்டி வீட்டுக்கு போறே மாமா வீட்டுக்கு போறே அத்த வீட்டுக்கு போறேன் சொல்லி நம்ம ஊர் சுத்துவோ ச சொந்தக்காரங்க வீட்டுக்கு இப்ப என்ன பிள்ளைங்க அப்படியா இருக்கு ஈவன் லீவ் விட்டாலு கூட பெத்தவுங்க வேலைக்கி போயிட்டாலு கூட அந்த பிள்ளைங்க அந்த மொபைல் போனு டிவிய வச்சுக்கிட்டே அந்த லீவ கழிச்சிறாங்க
நம்மல்லா அந்த காலத்துல அப்டி இல்ல நம்மளா மெபி பிளெஸிங்ஸா இருப்போ நமக்கு வந்து டெக்னாலஜி நம்ம சின்ன பிள்ளையா இருக் போது இல்ல அப்டின்னு சொல்றது நெனைச்சு பாக்குபோது
நீங்க சொல்றது எல்லா நைன்டி கிட்ஸ்ஸோட அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த டூ கே கிட்ஸ் கேட்டா அதெல்லா எதிர்பார்க்கவே முடியாது
உ அது என்னமோ உண்மைதா நம்மல்லா எப்படி நல்ல இயற்கையோட நல்ல ஜாலிய அ ச வெளிய இருக்க மரம்க்கா அந்த மாறி சுத்திகிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ரோட்ல சுத்தி சுத்திக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோ இப்ப இருக்க பிள்ளைங்கள எங்க அப்டி பாக்க முடியுது
ஒண்ணு இல்ல வீட்டுக்குள்ளயே இருந்து பழகினதுனால வெளிய போறதுக்கே அதுகளு பயப்படுதுக அதுவு இல்லாம நம்ம எல்லா மழ வந்துச்சுன்னா வெளிய போய் நனைய ஆசைப்படுவோ ஆனா இப்பல்லா என்னப் பிள்ளைங்க போய் மழையில நனையுது நாமளே பயபடறோ ஐயோ மழை வந்து நனஞ்சிருச்சுன்னா அங் காச்சல் வந்துரு சளி வந்துரு அப்ப அதுக்கு வேற ஹாஸ்பிட்டல் போய் காட்டணு ஆபிஸ் வேலை பாக்குறவன்னா லீவ் போடணு அந்த மாரி யோசிக்கிற நெலமைக்கி நாம வந்துட்டோ
அது என்னமோ உண்மைதா முன்னாடி நம்மல்லா மழை வந்தா நம்ம என்ன பண்ணுவோ ஜாலியா போயி நனஞ்சிட் ற்றுபோ ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க என்ன நினையவா சேயிதுங்க எனக்கு கொடர்ந்தா தா போவேன்னு சொல்லி அடம் பிடிக்குதுங்க நம்ம வந்து ஈவன் கொட குடுத்தாலு கூட எனக்கு கொட வேணாம்மா நா மன மழையில நலஞ்சிட்டு போறேன்னு நம்ம சொல்லுவோ இதுதா நமக்கு அவங்களுக்கு இரு இருக்குற கேப்பு
முதல்லா வந்து குழந்தைங்க வந்து சண்டை போட்டுச்சுக்கன்னா உடனே சேர்ந்துக்குங்க இப்பல்லா நியூஸ் எல்லாம பாக்குறீங்களா அ அது என்னது வஞ்சங்க வச்சு தீக்குதுங்க பழிக்கு பழி வாங்குதுங்க இந்த மாறிதா வந்து வருது கொழந்த பருவத்திலேயே வந்து அந்த குணோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து வெளிய போயி விளையாண்டு பழகுனா வந்து அதுகளுக்கு தெரியு வீட்டுக்குள்ளயே இருக்கறதுனால அதுகளுக்கு வந்து அந்த இதுவே தெரியல நாம்ம வந்து இன்னச கரக்டா வளந்தோ ஆனா இப்ப இருக்க கொழந்தைங்க அப்படி கிடையாதுல்ல பழிவாங்கற குணோ வந்து வீட்டுக்குள்ள இருந்து விளையாடிட்டு இருந்தாலு அந்த குணோ வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்குள்ள வர ஆரம்பி சேரி சேரி அந்த அட்ஜஸ்மென்ட் இல்லாததுனால
அது என்னமோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மைதா இப்ப இருக்க பிள்ளை எல்லா தொட்டத்துக்கெல்லா அழுதுங்க நம்மளாம் அடி ச்சா கூட அழுக மாட்டோ ஆனா இப்ப இருக்கதுங்க வந்து சும்மா ஏய் அப்டின்னு சொல்லிட்டா போது அவங்களுக்கு கண்ல இருந்து ஆறு மாதிரி தண்ணி ஊத்துது அந்த மாதிரி இப்ப இருக்க பிள்ளைங்களு ரொம்ப சென்சிட்டிவ் தீவு இருக்குங்க ஏன் அப்படின்னா அவுங்க வந்து கண்டிப்பா வெளி உலகத்தை பாக்காததுதான் ஒரு காரணம்னு கூட சொல்லலா ஈவன் நம்மல்லா வெளில விளையாடு போது ஒரு புள்ள அடிச்சா நம்ம பதிலுக்கு அடிச்சுட்டு ஓடி வந்துருவோ ஆன இப்பலா அபடி கிடையாது சோறு ஒரு சின்னதா இது என்னோடதுன்னு சொல்லிட்டா கூட அவங்கனால அக்சப் பண்ணிக்க முல்ல யாராலயு இப்ப இருக்க பிள்ளைங்கனால அவுங்க வேணுன்ற பொருள் வந்து கெடைக்கல அப்டின்னு சொன்னா அவுங்கனால ஏத்துக்க முடிய மாட்டுது ஃபிரஸ்ட்ரேட் ஆயிட்றாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட
இப்பல்லா சின்ன பிள்ளைங்களே வந்து டிப்ரஷன் ஆகுது அ ஸ்ட்ரெஸ் ஆகுது இந்த மாறி வார்த்தைகள் லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா வந்து சகிப்பு தன்மைங்கிறது கொஞ்சோ கூட இல்லாம போயிடுச்சு சகிப்புத்தன்மை பொறும அஜஸ்மெண்ட்டு இதெல்லா இருப்ப இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து அப்டின்னா என்ன இந்த நெலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க
ம் ம் ம் அது என்னமோ உண்மதா
இதுக்கு பெற்றோர்களாகிய நம்மளு ஒரு காரணொந் தா
கண்டிப்பா
கேட்டோனே செல்லமா வளக்குறோன் சொல்ட்டு அடம் புடிச்சவுனே எடுத் த்து குடுத்துற்றோ இந்த மாரி சூழ்நிலை ல
இதலா நம்ம தவிர்க்க முடியாத விஷ்யங்கள் தா வேற இது இப்ப என்னா சொல்றதுனே தெரிகிறது அப இந்த மாரி விஷ்யங்கள்லா பாக்குபோது
ம் சேரிங்க வேற என்னா விஷயோ இப்பை பிள்ளைங்கள பத் த்தி பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே போகலா
அந்த மாரி இப்பதா இருக்கு இப்ப இருக்குற லைஃப் ஸ்டைல்லா அது மாரி முன்ன மாரி புள்ளைங்க என்ன சாப்புடவா செய்றாங்க முன்னாடி நாம்மல்லா வந்து என்ன குடுத்தாலு சாப்டுவோ இப்பல்லா அப்டி கெடையாது எங்களுக்கு பீஸா பர் கர் இந்த மாரிதா வேணுன் சொல்லி பிள்ளைங்க வந்து ஃபுட்ஸ்சு கூட ஹெல்தி ஃபுட்ஸ் எடுக்கறது கெடையாது
அவுங்க என்னா கேக்குறாங்களோ அததே நம்ம சமச்சு குடுக்குற நெலமைல இருக்கு இல்லாட்டி வந்து நா சாப் ப்புட மாட்டே நா கொண்டு போமாட்டேன்னு அடம் புடிக்கிறார்
அ அது என்னமோ உண்மதா ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கு கூட அதுங்க ஆசப்பற்றத குடுக்குற மாதிரி இப்ப சி சுச்சுவேஷன் மாறிருச்சு
முன்னாடி வந்து பெத் த்தவுங்க என்னா செஞ்சு குடுத்தாங்களோ அத சாப்ட்டுக்கிட்டு இருப்போ இட்லியோ தோசயோ இப்ப வந்து ஆஹ எனக்கு இது புடி க்காது எனக்கு அது புடிக்காது அப்புடின் சொல்லி இப்பயே அவங்களே அவங்கள ரூல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு எவளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களே ஈவன் நம்மல்லா வந்து பழைய சோறு குடுத்தா கூட சத்தொ போடாம அம்மா என்ன குடுக்குறாங்களோ அத சாப்ட்ருந்தோ ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க பாருங்க பழைய சோறுன்னா என்னன் கூட அவுங்களுக்கு தெரியாது
ஆமாங்க இப்ப இருக்க அப்ப இருக்க காலநிலைக்கு இப்ப இருக்க காலநிலைக்கு டோ ட்டலா டிஃப்ரண்ட்டாயிருக்கு நம்மல்லா வந்து பிடிவாதம்னா என்னன் தெரியாம வளந்தோ இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு பிடிவாதொ கொணொ மட்டுந்தா இருக்கு
அது என்னமோ கரெக்ட்டுத் தா ஒண்ணு குடுக்கலன்னா வந்து அதை அழுது பொரண்டு எப்புடியாச்சு வாங்கிருன் நெனைக் கிளாங்க நம்மளா அப்டி இல்ல இன்னக்கி இல்லயா சரி சொல்லிட்டு வந்துட் டே இருந்தோ இப்ப இருக்கவ்னங்கனால ஏத்துக்க முட்ல ஏ இப்போ இருக்க பிள்ளைங்க வளர்ப்பு அப்புடி அது பிள்ளைங்க வளர்ப்பு அ சொல்லலா சாரி பெத்தவங்க வளர்ப்பு அப்டி ஈவன் பிள்ளைங்களோட பழக்க வழக்கங்களு அப்டி இருக்கணு கூலுக்கு போகுதுக அ நம்ம காலத்துலல்லா ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன பண்ணுவோ எங்க போன எங்க வந்தன் சொல்லி நம்ம பேசி விளையாடுவோ என்ன வெல எங் லீவுக்கு எங்க போன எங்க வந்தனு இப்ப இருக்க பிள்ளைங்க என்ன கேம் நீ வச்சு விளையாண்ட என்ன சேனல் பாத்த இந்த மாரி போயிட்ருக்கு சோ இந்த டெக்னாலஜி வந்ததுல இருந்து பிள்ளைங்க ரொம்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது உண்ம இப்ப இருக்க பிள்ளைங்க என்னா பண்ணுது லீவ் முடுஞ்சு ஸ்கூலுக்கு போச்சுன் நெனச்சுக்கோங்களே நா புதுசா இந்த கேம் விளாண்டே புதுசா இத இன்ஸ்டால் பண்ணே நீயு யூஸ் பண்ணிப்பாரு அதுக்கப்பறோ இந்த நியூ இந்த சேனல்ல வந்து இந்த கார்ட்டூன் புதுசா வந்துருக்கு இது அ இந்த கார்ட் டூன் பாத்தியா அந்த கார்ட்டூன் பாத்தியா அப்றோ வந்து ஷாட்ஸ்ல வந்து இந்தமாரி ஒரு இது வந்துருக்கு இது பாத்தியா அப்டிங்கிற மைண்ட் செட்லதா இருக்கோங்ளே நாங்க இங்க போனோ அப் அங்க போனோ எங்க பாட்டி வீட்டுக்கு போனோ எனா பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போக ஆரமிஸ்ட்டாங்க ரெண்டு பேருமே வேலைக் போகும்போது இப்ப ஒரு எடத்துக்கு போனும்னா ரெண்டு பேருமே லீவ் போடணு அப்டிங்கும்போது அவுங்குளுக்கு வேற என்ன பண்ணுவாங்க வீட்ல மொபைலு டி வியதா குடுப்பாங்க
வேற ஆப்ஷன் இல்லாதனால அவங்களு குடுத்துதா ஆகறாங்க அ வேற அவங்களுக்கு வேற எதுமே பண்ண முடியாத்தான
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா இப்டியே பிள்ளைங்கள பத்தி பேசுனா பேசிக்கிட்டே போகலா எனக்கு ஒரு வேல இருக்கு நா முடிஸ்டு உங்களுக்கு திருப்பி கூப்
சேரி சேரி ஓகே பாய் பாய்